அ கலோ
ஹலோ வணக்கம்க
ஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாதா இருக்கே சாப்டிங்களா
ஓகே சாப்ட்டே சாப்ட்டே எங்க ஊர்ல நல்ல மழ பெய்யுது அங்க
மழ பெயிதா
ஆம்மா
இங்க மழனா என்னனு செம்மயா போதுல
அப்டியா இப்டிதங் இங்கேயு அதிகமா பெய்யல இன்னைக்கி மத்யானோ தா திடீர்னு ஒரு நல்ல இடி இடிச்சு மழ ஒரு ஒன்ன வரா பேஞ்சிட் இருக்கு
ஓ நீங்க வந்து கோயம்புத்தூர் சைட் கரெக்டா
இல்லைங்க
ரெடியா
இல்ல இல்ல
ஓகே ஓகே ஏனா ஏனம்மா
ம் ஆமா நீங்க
சென்னைல மட்டு ஏ மழையே வரமாட்டிங்து
வந்துரு வந்துரு சீக்கரோ மழ பெயுங்க
சீக்கிரமா இருக்குமோ இப்போ இப்போ இந்த மண்டே ல்லா வந்து எல்லாரு வீட்லே இருக்க மாட்டாங்க மழ பெஞ்சா பரவால்ல இந்த சண்டே தா வீட்ல இருப்பாங்க நா நேத் வீட்ட போறோ மழபெஞ்சி கெத்து விட்டுச்செல்லாத்தயு
அடா மழ நல்லதுங்க
மழை நலதா பெயற மழ பெய்யற டைம் தா கொஞ்சோ தெரியல எப்பவுமே வந்து நாங்க ஒண்ணு கிரிக்கெட் இல்ல வாலிபால் வெளாடுவோ
செரி
ஆ மழ வந்து கரெக்டா வந்து ஃப்ரைடே இந்த சேட்டடே சண்டே இந்த மூணு நாளா வந்து கண்டிப்பா வரு
மழ பெயற டைம் மாத்த முடியாது நீங்க விளையாடுற டைம் வேணா மாத்திக்கோங்க
எப்டியு நாங்க வந்து அப்போ நா காலேஜ் ஸ்கூல் அ காலேஜி ஒர்க்க் எல்லா போறாங்களா அப்ப என்ன பஸ்து லீவ் போட்டு அவ்ளோட முடிய சொல்லுங்க
அதுக்கேத்த மாரி ஈவினிங் டைம் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் டைம் அந்த மாரி நீங்க மாத்திக்கங்க
பகல்லியு வேலயா அயயோ ஏழு கட்ட எட்டு மணி
ம அதுக்கு ஒண்ணு பண்ண முடியாது நமக்கு ஏதாவ ஒரு விஷ் இடிவிலதா நம்மலே ஏதாவது ஸ்டெப் எடுத்து வெக்கணு
அது கட் தா
ஆம்
நீங்க நம்ம வீட்டுலதா இருக்கீங்களா இல்ல
நா வீட்ல வெட்டியாதா இருக்கே இல்ல வீட்டுல இர்ந் ஒர்க் பண்ணா ஃபோன் பேச மாட்டே ஒர்க்க தா பாப்பே
ஓ ஓ ஓக்கே ஓகே
ம்
என்ன நீங்க காலேஜ் பண்ணீங்களா காலேஜ்லாம் போனீங்களா
ஆ காலேஜ்ல்லா போயிட்டு வந்தாச்சு ஒரு தடவ கல்யாணமும் பண்ணியாச்சு
எதுங்க ஒரு தடவதா கல்யாணோ பண்ண முடியு
ஆ இல்ல அதெல்லா பண்ணிக்கிறாங்க இந்த காலத்துல
புரியல
ம் அதாவது ஒரு தரவ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு தரவ டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணோ கூட பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தே
ஆஹான் அப்டி சொன்னீங்களா காதுல வேற மாதிரி விழுந்துச்சு ஓகே ஓகே ஏ நல்லாதான போகுது ஒனக்கு லைஃபு
ஆ எனக்கு ஒண்ணு இல்லையே நான் நல்லாாதான் இருக்கே சந்தோஷமா இருக்கே
ஆ ஓகே ஓகே ஓ ஓகே ஓகே
அதாவ்து அந்த காலத்துல தா வாழ்க்கையில ஒரு தடவ தான் கல்யாணோன்னு சொல்லறதுலாம் அந்த காலோ
யார் சொன்னா அந்த காலத்துல தான் இந்த காலத்துலயே பரவாயில்லங்க அந்த காலத்துலாம் வந்து ஓக் ஒன் ஒரு வாட்டி கல்யாணோ பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட் போய்ட்டு ட்டுன்னா தெரியாம நறையா நிறையல்லா வேல எல்லா பண்ணிருக்காங் தில்லுமுல் எல்லா பண்ணிருக்காங்
சேரி சேரிங்க சேரி சே
இப்ப இருவங்களே ஏதோ ஓகே சொல்ற மாரி தா
ம் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே சாப்ட்டே நீங்க சாப்டிங் என்ன சாப்பிட்டீங்க நீங்க
நா வெரைட்டி ரைஸ் சாப்ட்டே
வேரைட்டி ரைசா எங்க பங்க்ஷன் போனீங்களா இல்ல வீட்ல செஞ்சீங்களா
வீட்ல செஞ்சதுங்க
ஓகே ஒரு வெரைட்டி ரைஸ் தான அப்ப செஞ்சீங்க
அ பொதுவா எந்த ஒரு என்ன சொல்றது இப்ப ஒரு தயிர் ஆ தேங்கா சாதம் லெமன் ரைஸ் இல்லன்னா புளி சாதம் எது செஞ்சாலு கூட காம்போவா ஒரு தயிர் சாதம் ப்ளஸ் ஒரு பொரியல் செஞ்சுருவே
தயிர் சாதம் ஒரு பொரியல்
ஆ எக்ஸ்ட்ராவா அது ஒண் தேங்கா சாதோ தயிர் சாதோ உருளைக்கிழங்கு பொரியல் பொதுவா பொண்ணுங்க தா இந்த சமக்கிற ஐட்டமே பேசுறாங்க
ஓக்கே
நீங்களு சாப்பாடு சமையல பத்தியே கேக்குறீங்க
இல்ல இந்த செஞ்சதெல்லா போதுமா இல்ல இன்னு செய்யணுமா கேக்குறே
ஹா அது முடிஞ்சது அப்றோ நைட்டுக்கு சமச்சுதான ஆகணு
இல்ல டிஷ்ல இந்த இத்தன டிஷ்சு போதுமா இல்ல இன்னு வேணுமா கேக்குறே ஓட்டல்ல சாப்டுறீங்களா இல்ல வீட்ல சாப்டுறீங்களா கொஞ்சோ டவுட்டா இருந்துச்சு அதனால தா கேட்டே
வீடு வீடு உங்க வீட்டு்ல எல்லா இப்புடி வேற சமைக்க மாட்டாங்களா
சமைப்பாங்க ஆ இப்போ ஒரு சாப்பாடு ஒரு கொழம்பு ஒரு குட்டு அப்புடி தா செய்வாங்க அத்தன டிஷ்ஸு ல்லா செய்ய மாட் ஏ தேங்கா சாதோ சொல்றீங்க தயிர் சாதோ சொல்றீங்க உருளக்கெழங் பொறியலுன்னு சொல்றீங்க தயிருக்கு ஊறுகால்லா சொல்வீங்க அப்றோ
ஆ அது வந்து ஊற்கா அதைய வாங்கி வைக்கிறது தான அது ஒண்ணு நம்ம சமைக்க போறது இல்ல வேணுன்னா போட்டுக்க போறோ அவ்ள்தா
ஒகே
புரிதா
ஓ வீட்டுலதா இருக்கீங்க அதுனால வந்து சமைச்சு நல்லா தெம்பா சாப்பறீங்க
நா மட்டுமே இந்த வீட்டுல கூடியிருக்கலங்க எ வீட்டுல எ ஹஸ்பண்டு கொழந்தைங்கன்னு அத்தன பேத்துக்கு நா சமைக்கணும்மில்ல
அவுங்க ஒர்க் போயிட்டு இருப்பாங்க பாவோ அவுங்க ஒர்க் போயிட்டு டயர்டுல்ல
ச்சு குடுக்கணுமில்ல
அது இங்கினேத்து எடுத்து மரத்து அது வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு மதியோ சாப்புறதுக்குள்ள அவ்ங்க பரப்பாடு அவுங்களுக்க தெரியு
வேற வழி இல்லங்க சாப்ட்டு தா ஆவணு
ஆல் ஓகே உங்க பசங்க நல்லா இருக்காங்களா
ம் இருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து காலேஜ் இப்பதா முடிச்சே
முடிச்சுட்டிங்களா
ஆமா முடிச்சுட்டே
ஓகே
முடிச்சிட்டீங்களானு ஏ கேக்குறீங்க ஏ உங்ககிட்ட வந்து கால் பேசுற நெறைய பேர் அப்புடிதா சொல்றாங்களா
இல்ல இல்ல இல்ல எ பைய இப்பதா தேர்ட் இயர் படிக்கிறா அதுக்காக தா
ஓ அதுக்காவா ஓ கே ஓகே இல்ல எல்லா யார கேட்டாலு முடிச்சுட்டீங்களா முடிச்சுட்டீங்களானு ஒரு வெடி வெடிக்கிறாங்களா அதா கொஞ்ச பயமா இருன்சு
ஒன்னு இல்ல அ ஜாப்ல்லா கெடச்சிருச்சிங்களா
இல்ல கெடக்கில
கண்டிப்பா சீக்கிர கெடசிரு அப்டி இல்லன்னா அப்டி இல்லனா ஒன்னு பிரச்சனை இல்ல நீங்களே ஒரு ஸ்டார்ட்ப் ஸ்டார்ட் பண்ணிடுங்க
ஸ்டாட்அப் ஸ்டார்ட் பண்ணலா அது கொஞ்சோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனுல்ல
ஆமா
ஆமா அந்த வந்து நா காலேஜ் படிக்கும்போது அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு
செரி
வி ஸ்டாட்அப் பண்ணலானு சொல்லிட்டு பட் அத கொஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனு சொல்ட்டு கொஞ்சோ பேமிலியில கொஞ்ச ப்ராப்ளமா அதனால வந்து அது வேணான்னு சொல்ட்டு கொஞ்சோ இப்பத்திக் கொஞ்ச ஏதாச்சு ஒரு ஒர்க் போயிட்டு அதுல வர இன்கம் எடுத்து இந்த மாரி பண்ணலானு ஒரு ஐடியா
ஓகே ஓகே என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க
நானா பி சி ஏ
செரி ஓகே வாழ் த்துக்கள் நா எம் எஸ் சி பி எட் முடிச்சட்டே பைய வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படி ச்சிட்டு இருக்காரு
ஓகே ஆமா எங்க டவுட்டு ஏ எல்லா நீ இப்போ வந்த இன்ஜினியரிங் வந்து அவங்களா சூஸ் பண்ணாங்களா நீங்களா சேத்து வுட்டீங்களா
அது வந்து அவங்களுடைய சாய்ஸ் தா நா எதுவு கம்பல் பண்ணல
ஓகே இப்போ ஸ்கூல்ல வந்து அவங்க என்ன கோர்ஸ் எத்துருப்பாங்க அந்த டி அ பே சொல்லுவாங்ள குரூப் சொல்லுவா ஆ அது
அது வந்து என்ன சொல்றது நா சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இந்த கம்ப்யூட்டரு அது இதுனா ரொம்ப புடிக்கு ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்லே அவனுக்கு வந்து ரோபோட்டிக் ஸ் கிளாஸ் எல்லா ஜாயின் பண்ணி அதுல நல்ல பண்ணா அப்பவே அந்த ஐ ஓ டி அது இதுன் நறைய கோர்ஸ்ல்லா பண்ணா சோ அதுல இன்ட்ரெஸ்ட்டு போனதுனால அப்புடி அந்த லைன்லே போயிட்டா லவன்த்து டுவெல்த்துலா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயஸ் தா எடுத்தா
அ ஓகே ஓகே
பயாலஜி எடுக்க சொன்ன இல்ல எனக்கு வேணா கம்ப்யூட்டர் சயின்ஸ் போது நா இன்ஜினியரிங் தா போற எனக் பயாலஜி வேண்டா அப்டின்ட்டா
ம் ஓகே ஓகே பறவால அவுங்களே எத்தாங்னா பிரச்சன இல்ல நறைய பேர் நறைய பேர் இந்த இன்ஜின்யரிங் படி இன்ஜினியரிங் படி இன்ஜினியரிங் படி சொல்லி சொல்லியே கொஞ்சோ அவுங்களோட மைண்டாலா மாத்திறாங்களா அதனால சொல்ற கேக்கற
இல்ல இல்ல இது வந்து ஃபுல் அண் ஃபுல் அவுங்களுடய டெசிஷன்தா கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினிய ரிங் தா வேணு அப்டினா நா இப்பக்குலா ஏ எம் எல் ஏ ஐ டி எஸ் அந்த மாரி வருதுப்பா என்ன பண்ற அப்டின்ன இல்ல இல்ல எனக்கு சி எஸ்தா வேணு இதெல்லா வந்து இதனுடைய அ என்ன சொ ல்ல அதனுடைய கிளைகள் தா எனக்கு கோர்லே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்காம சேரி ஓகே படிச்சுக்கோ ம் ம்
இப்போ ஒரு பையன் தானா உங்களுக்கு இன்னொரு
பொண்ணு வந்து டுவெல்த்து படிக்கிறாங்க
ஓ அவுங்க பயோ மேக்ஸ்ஸா
ஆமா
ஆ தெரியு
வேற எ தெரியுதுங்ளா
இல்ல புரிய அப்போ காமஸ் எடுக்கறவுங்களா என்ன பாவோ
ஆமா சார் காமஸ் யாரு இல்ல
ஓகே
ம் ம்
யாரா யாருக்குமோ அந்த காம் அந்த ஆட்ஸ் பக்கமே அந்த ஆட்ஸுக்கு உங்களுக்கு எதோ ரொம்ப தூரத்து சொந்தோ மாதி சொல்றீங்தி
அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த பசங்களுடைய ஸ்டெடிஸ் பத்தன டெஷிஷன் வந்து நா மட்டு எடுக்க முடியாது அவுங்க ஃபாதர் தா முக்கியமா எடுக்கணு சோ அவுங்க சேத்துன ஸ்கூல்லே வந்து காமஸ் குரூப்பே கடையாது
காமஸ் குருப்பே இல்லையா
ஆமா இல்ல அவுங்க ஸ்கூல்ல
என்னங்க சொல்றீங்க இப்பதா கேள்வியே பட்ற இந்த மாரிலா ஸ்கூல் இருக்கான் சொல்ட்டு காமஸ் குரூப் இல்லாம ஒரு ஸ்கூல்லா
ஆ இருக்கு அவுங்க மெய்னா அவுங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து ஐ ஐ டி ஜே இ இக்கு நீட்டுக்கு தா அவுங்க ஃபோக்கஸ் பண்றாங்களே சோ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு மேக்ஸ்ஸு பையாலஜி இருக்கு ம் அதுக்கு கிழ வேற எது இருக்காது
ஆனா ம் ம் புரியுது
வேற சா ஆப்ஷனே இல்ல ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அவ்ளோதா
இல்ல நீட்டுக்கு வந்து இதுகு முன்னாடிந்து படிச்சிட்டு இருக்காங்களா எதாச்சுயு கிளாஸ் போறாங்களா இல்ல இதுக்கப்றம் தா ஸார்ட் பண்ணணு
ஆ அவுங்க ஸ்கூல்லயே கோச்சிங் போயிட்டு தா இருக்கு ஆனா நா கம்பல் பண்ணல ட்ரை பண்ணட்டும் கிடைச்சா ஓகே கிடைக்கலனா வேற ஏதா கோர்ஸ் படிக்க வச்சுக்கலா
ஆமா ஆமா அதும் கரைக்ட்டு தா இல்ல நெறைய பேர் வந்து இதுதா போகணு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கள இதுதா இதுதா எடுக்கணு அப்டின்னு சொல்லுவாங்கள அதூனால கேட்டே
நா ஒரு ஸ்டேஜ்ல ரியலைஸ் பண்ணிட்டே ஏ பையன வந்து இந்த ஜேஇக்கு அவுங்க அப் பா ரொம்ப ப்ரெஷர் பண்ணாரு அவனால ஜேஇலையு மார்க் வாங்க முடில டுவெல்த் கட் ஆஃபு கொறஞ்சு போச்சு ஆமா அதுனால பொண்ணுக்கு வந்து கொஞ்சோ தெளிவாயிட்டே கம்பல் பண்ண வேணா வறது வரட்டு அப்டிட்டு விட்டாச்சு ம்
வர்லன்னா எதும் பண்ண முடியாது ஆ
வர மார்க் வச்சு அதுக்கு என்ன கோர்ஸ் என்ன புடிக்குமோ அதை சேர்த்தி விட்டுற வேண்டியதுதா
ஓ சேரி சேரி
ம் அந்த பீல்டுல அவுங்க பெரிய ஆளா வந்துட்டு போறாங்க
ஆமா அது கரைட்டு தா
ஆ
இப்ப உங்க ஹஸ்பன்ட் என்ன ஒ பிசினஸ் பண்றாங்களா இல்ல
என்னதுங்க
உங்க ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்றாங்களா இல்ல ஒர்க் பண்றாங்களா
அவரு டாக்டர் டென்டிஸ்டா இருக்காரு ம்
அவ அவங்களோட ஓனர் இது ஓ ஓனர்
ஆ ஆமா ஒன் கிளினிக் இருக்கு ஹாஸ்பிட்டல் சைஸக்கு இல்ல கிளீனிக்கா இருக்குது
அது இருந்தாலே போது உ போலா அதுவே வந்து நெறைய இன்வெஸ்ட்மெண்ட் அது அதுக்கேப்ப இருக்கனு அவுங்க மட்டு தானா இப்போ புரில
சொல்லுங்க
இல்ல அவுங்க மட்டு தா இருக்காங்களா இல்ல கூட ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்கள அங்க
ஆ இப்போதைக்கு கிளினிக்ல அவரேதா எல்லா பாத்துக்கிறாரு ஹெல்ப் காரு வச்சக்கல ம் நீங்க பிஜி பண்ற ஐடியாலா இல்லைங்களா
ஆமா இருக்கு இருக்கு கரஸ்ல போடலாம்னு இருக்கே கரஸ்ல போட்டு வத்து ஓர்க் போகலா அப்டின்னு நெனைக்கற
சேரி சேரி சேரி பண்ணுங்க பண்ணுங்க
ம் உங்களுக்கு இந்த எம்பிஏ டேட்டா அனலிஸ்டிக்ஸ் அதாம் தெரியு அத பத்தி தெரியுமா எதாச்சு
அப்டி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு தெரியு ஆனா டீட்டெயிலா எனக்கு எதுவு தெரியாது நீங்க சொன்னீங்கன்னா நா கேட்டுக்கிறே
இல்ல எனக்கே தெரியாது அத அத நா உங்கள கேக்கே உங்கள்ட
டேட்டா அனாலிசிஸ் ஆமா இப்ப நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது இதுதா டேட்டா அனாலைசஸு கிளவுடிங்கு கம்ப்யூட் டிங்கு இப்டி எனக்கு ஆமா
அதுல எப்போ வந்து ஏ ஐ வந்ததோ ஒவே வந்து பாதி கம்பெனியோட இது வந்து கொஞ்சோ டெவலப் ஆயிடுச்சு பாதி கம்பனியோடது டவுன்னாயிடுச்சு சில பேர்லா வந்து பழசு பி இ சி ப்ரோகராம் எல்லா பாத்து கொஞ்சோ இருப்பாங்க ஆனா இப்ப வந்து பைத்தானு அந்த மாரி ப்ரோகராமிங் வந்து இப்போ எல்லாத்தையு மாத்திட்டுச்சு
ஆமா
தா கொஞ்சோ